ஹலோ
அவளா லக்கிங்கோ
ம் நல்லா இருக்காங்க ஹலோ
ஆ இப்ப ஆ ஸ்கூல் வேற ஓபன் ஆயிருச்சு ஆ ஸ்கூல் வேற ஓபன் ஆயிருச்சுங்ளா அதனால கொழந்தைங்ளா இப்பதா வந்தாங்க அ ஸ்கூல் சீசன்னாலே ரொம்ப பிஸ்ஸிங்க காலையில ஸ்கூல்னாலே இப்போ பாத்தீனா அந்த பொருட்கள வாங்குறது பாக்ஸு புக்சு இதெல்லாமே வாங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குங்
ஸ்கூல்லயே குடுத்துருவாங்க மே பைன் ஃபீஸ் கட்னா
இல்ல அ வெறு புக்ஸ் மட்டு தான் தருவாங் மத்தபடி பே இல்ல புக்ஸ் மட்டுதான் தருவங் மத்தவல்ல நம்மதான் வெளிய வாங்கு
ஓ சேர்சேர்சேரி வெளியதான் வாங்கனு ங்கள பேக் எல்லாம் வாங்கணும் மீதி ம் ஹும் ஸ்கூ அ யூனிஃபாம்லா ஸ்கூலயே குடுத்துருவாங்க
ஏ இல்லல்ல நம்பதா எடுத்துக்கனு
அது அ ஓ சேர்சேரி இங்கெல்லாம் ஸ்கூல்லயே குடுத்துர்றாங்க
இங்க ஸ்கூல நம்மதாங்க எத்துக்கோம் அதா ஸ்கூல வந்து ஒரு கம்ப்னி ஆர்ட த்துருவாங்க நம்ப கொடுத்து தரில ஃபீஸ் ஃபீஸ் தனி இங்க தனி
ம் ஹூ ஹூ ஓ நமத்தன அ தச்சுக்கணும்
ஆமா
ஒ டிரரெஸ்ல ருந்து நம்மள எடுத்து ஒ அந்தம்ப இத கட பேர் சொல்லிருவாங்க நம்ம அங்கேயே வாங்கி த
ஆமா.
ம்ஹும் ஹூம் ஒரே மாதிரிக்கும் யூனிஃபார்ம் ம் அங்கெலா எப்டி குழந்தைங்களுகெலா சுடிதாரு
இல்ல ல்ல ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கு ஃப்ராக்கு பிராக் டைப்பு சிக்ஸ்துக்கு மேல சுடி ஓவர் கோட் பசங்ளுக்கு பிப்த் வரைக்கும் ஆ பண்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பேண்ட்
ஆ என்ன அங்க அ அங்கன் ஸ்கூல்லலாம் ஃபீஸ் லாம் ஜாஸ்தி இல்லைங்ளா அங்கல்லாம் நீலையை பொறுத்த மட்டு அங்க ஜ கோயம்த்தூர் சைட்ல லாம் ஜாஸ்தி ஃபீஸ்சு
ஆமா மத்த பக்கலா பாத்தீங்னா ஃபீஸ் ஜாஸ்தி ஏ பசங்க வந்து பிபிபில தா படிக்றாங்க அங்க கொஞ்சம் பரவால கம்மி தா
ஓ பரவால படிப்பலா எப்டி நல்லா சொல்லித்தறாங்ளா ம்ஹூம் ஓ நல்லா டீச்சர்ஸ்லாம் நல்ல கோச்சிங்லாம் நல்லாருக்கு
ம்ம் அதெல்லாம் நல்லா ருக்குங்க ஒ இதெல்லுது ஏ ரெண்டு பேத்துக்கும் சேத்தி ஒரு எழுவன்தாயிரவா வந்துருச்சுங்க பீஸு ரெண்டு பேரு சேத்தி ஆ மெட்ரிகுலேஷன் தான் ஆ நல்லா சொல்லி தராங்க ஆமா மத்த பக்கோல பாத்தீங்கன்னா ரெண்டர லட்சோ மூணு லட்சோ ஒருத்தருக்கே வருது இங்க பரவால்ல
இவ்ளோ ஃபீஸ்ன்னா புள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி தராங்களா அதா மெயினு இல்லைங்களா
ஆமா நல்லா சொல்லி தராங்க ஆ நல்லா சொல்லி தருவாங் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லித்தராங்கங்கோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது அ யோகா அதுக்கப்புறம் கராத்தா டான்ஸ்சு பாட்டு எல்லாமே சொல்லித் தரங்க
ம் ம் ம் ஓ சேரி சேரி சேரி இன்னைக்கு யோகா டேவா ஸ்கூலுக்கு யோகால்லா சொல்லிகுடு இன்னிக் யோகா டே தானே ஸ்கூல்ல ஓ அங்க முடிஞ் ஓ ஓ யோகா எத்தன மணி அரமணி நேரோ சொல்லி தருவாங்களா யோகா
ஆ ஆமாங்கா
ம் ம் ம் ஓ சேரி சேரி
எப்போவு அந்த டைமிங்ஸ்ல கத்துக்கிட்டோம்னா கத்துக்கலாம்
ம் ம் ஓ வீட்ல வந்து செய்றாங்க புள்ளைங்க
ஆ வீட்ல வந்து பண்றாங்க
ம் ம் இதெல்லா இப்ப ஹோம் ஒர்க்லாம் நெறைய தராங்லா இந்த ஸ்கூல்ல இல்ல புள்ளைங்களுக்கு தகுந்த மாறிதா குடுக்கறாங்க
ஆமாங்
ம் ம் சேரி சேரி அப்ப அங்கயு படிச்சுட்டு இங்கயு வந்து படிச்சுகுதுங்க புள்ளைங்க
ஆமாங்க வாரோ வாரோ கிளாஸ் டெஸ்ட் இருக்கு அதுவும் பண்றாங்க
ம் ம் ஓ பேரண்ட்ஸ் எல்லா ஸ்கூலுக்குள்ள கூப்பட்றாங்களா
அது குவாட்டர்லி எக்ஸாம் வந்தபெறகு தானா குவாட்டர்லி எக்ஸாம் இருக்குங்களா அப்ப தருவாங்க
ஓ சேரி சேரி நல்லா பா படிப் சொல்லி என்னங்க எந்த ஸ்கூலு டி எஸ் எஸ் டி பார் டி வி எஸ் ம் ம்
பாரதி வித்யா பவன்
ம் ம் பாரதி வித்யா பவன் ஒ ஒ பாரதிய வித்யா பவன் ம் ம் சேரி சேரி சேரி சேரி மிஸ்சுங்க பரவால்ல நல்லா புள்ளைங்கள பாத்துக்கறாங்க
ஆ நல்லா பாத்துக்கறாங்க
ஆமாங்க சேரி சேரி ஓ பரவால்லைங்க படிப்புதா முக்கியோ கொழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ
ஆமா அதுக்கப்புறோ வந்து அபாக்கஸ் க்ளாஸ் போவாங்க வாரத்துல ரெண்டு நாள் அபாக்கஸ் க்ளாஸ்சு அதுக்கப்புறம் வாரத்துல ரெண்டு நாளு பரதநாட்டிய க்ளாசு
ம்ம் ம்ம் ஓ ஓ ஸ்கூல்லயே சொல்லி தந்துட்றாங்க
இல்ல இல்ல அது தனியா அதுக்கு தனியா கோச்சர் அதுக்கு தனியா கோச்சிங் போயிட்டு இருக்காங்க
ம்ம் மீதி பசங்களுக்ள இந்த இந்த கராத்தே இந்த டேக் ஒன்டா அந்த மாரில்லா இருக்குங்களா அதெல்லா சேத்
அது இருக்குங்க. அதுவெல்லா ரொம்ப தூரோ இதெல்லா எங் வீட்டு பக்கத்துல இருக் ங்க அதனால டேக் இது அபாகஸ் க்ளாஸ் போய்ருவாங்க. அதுக்கப்றோ
ம் ம் ம் எது இந்த தற்காப்பு கலை மா ரி எதாது கத்துக்கிட்டா கொழந்தைங்களுக்கு நல்லது தானே. ஆனா தூரம் போனுங்ளா வீட்லருந்து ஓ சேரி சேரி சென்னா போ அது கத்துக்கிட்டா நல்லது புள்ளைங்களுக்கு இல்லியா
ஆமாங்
சேரி சேரி குழந்தைங்க சவுண்டு் கேக்குது. வந்துட்டாங்க போல ஸ்கூல்ல இருந்து
ஆ ஆமா வந்துட்டாங்க இப்பதா ட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டிருக்காங்க பைய இப்போ தா ஹோம் ஒர்க் பண்ணி முச்சா
ஓ ஓ ஓ சேரி சேரி எழுதுறானுங்ளா
அ இப்ப தாங்க அந்தஸ்லாண்டிங் லைன்லா சொல்லிடுத்துருப்பாங்க பாட்டி சொல்லி கொடுத்துட்டாங்க
ஓஹோஹோ சேரி சேரி உஹூம் சேரி சேரி சேரிங்க அப்புறோ கூப்புட்டுங்ளா ஆச்சுங்களா டைமு பத்து நிமிஷ ஆச்சு ம் சேரிங்க